ஹலோ
ம் கேக்குதாடா
ஆ கே எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதாக்கா
ஆ கேக்குதுமா
என்னா பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா கொஞ்சோ அ மிஷின்ல துணிலா லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து உக்காந்துருக்கே பசங்கல்லா ஸ்கூலுக போயிட்டாங்க சரி அப்படியே கொஞ்சோ ரிலாக்ஷ்சேஷன் அப்பிடியே உக்காந்துருக்கே
ஓ இப்பதா உங்களுக்கு ரெஸ்ட் டைம் போல
ஆமாடா
சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டேன்டா சாப்பிட்டே நீ சாப்பிட்டியா
ஆ நானு சாப்பிட்டே என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு காலையில
ஆ தோசைப்பா தோசையு சட்னியு தேங்கா சட்னி
ஓ செரி செரி
நீங்க சாப்
நானு தோசையு தக்காளி சட்னியு சாப்பிட்டே நானு
ஓகே ஓகே செரி ஓகே
மதியானத்
ஆ காலைலே லஞ்சாப்பா ஆ பசங்களுக்கு ரெடி பண்ணுவோம்ல அப்பவே சேர்த்து இது பண்ணிட்டே
ஓ என்ன செஞ்சீங்க இன்னைக்கி
இன்னைக்கு பருப்பு சா‌ கொழம்பு வச்சு ட்டு அப்புறோ இது ஆ கருணக்கிழங்கு இருக்குல்ல அத ஃப்ரை பண்ணிட்டேன்ப்பா
ஓ அப்டிங்களா
ஆமா
எங்க வீட்டுல இனிமேல்தா இப்பதா எல்லா செய்ய ஆரம்மிப்பாங்க கொஞ்ச நேரத்துல
ஓகே ஓகே அது வீட்டுல நம்ம இருந்தா பிரச்சனை இல்ல பொறுமையா செஞ்சுக்கலா இப்ப என் பசங்கலு வீட்டுல இருந்த நானு இந்த மாரி டூவல்லோஓகிளாக் மேலதா ஸ்டார்ட் பண்ணுவே பண்ணதுக்கு அப்புற தா வந்து லன்சே கம்பிளி இது பண்ணுவே ஒரு அப்டியே அப்டியே பொறுமையா பண்ணிட்டு ஏன்னா நம்ம பாதி பாதியா பண்ணணு இது மார்னிங் அப்டி இல்லைல்ல அவங்களுக்கு பண்ணி அனுப்புறதுக்காக பண்ணிட்டு சீக்கிரம் கட கடனு எதையாவது செஞ்சு அனுப்
ஆமா காலைல அவங்களுக்கு ஸ்கூல் போற முன்னாடி ரெண்டு நேரத்துக்கு சமைச்சு அவங்கள ஊட்டி விட்டு பேக் எல்லா பண்ணி போறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் சரியா இருக்கு
ஆமாடா கண்டிப்பா அது அதுவு நயன் ஓ கிளாக் வரைக்கு பிஸி காலைல சிக்ஸ் ஓ கிளாக் எந்திருச்சு காலைல நயன் ஓ கிளாக் வரைக்கு ரொம்ப பிஸியா தா இருக்கு
ஆனா இப்ப இதுக்கப்புறோ நீங்க ஃப்ரீ தானே சமைச்சிட்டீங்க வேலையு வீட்டு வேலையு முடிஞ்சிருக் கோ
வீட்டால அதா இப்ப சொன்ன மிஷின்ல துணி போட்டே அதுக்கப்புறம் பார்த்தா வீடு பெருக்கற வேல அப்புறோ ஆ பாத்திரோ கழுவுற வேல அந்த வேலைலா இருக்கும்ல மத்த வேலைகள்லா அதெல்லா அப்புறோ வெஜிடபிள்ஸ் ஏதாவதுருந் எடுத்து இது பண்றது அந்த மாதிரி
இது மூடிக்கிறதுக்குள்ள அவங்க திருப்பி ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க
ஆமாடா கண்டிப்பா அது ஃபோரோக்கிளாக்ல்லா ரெண்டு பேரு அத ரெண்டு பேரு வொரு டைமிங் பட் ஃபொரோர் ஓ கிளாக்ள்ள ரெண்டு பேரு வந்துருவாங்க வந்ததுக்கு அதுக்கப்புற நம்ம எதுவு பண்ண முடியாது அதுக்கப்புறோ அவங்களுக்கு ஈவினிங் வந்து டீ காஃபி அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அதுக்கப்புறோ திருப்பி லன்ச்சு நைட்டு டின்னரு அதுக்கப்புறோ வந்து து படிக்க வைக்கிறது அவ தூங்கறது இதே ஏதாச் செஞ்சடி
ஒரே பிஸி ஷெடியூல்லா இருக்கு ஒரே ஃபுல்லா வேழயா இருக்கு உங்களுக்கு ட்டு
ஆமா ஆமா வீ என்ன வீ ஏ எல்லா ஹோம் மேக்கர்னு சொ சொல்லுவாங்க ஹோம் மேக்கர் வேலயும் ரொம்ப கஷ்டம் தா ஆபீஸ்ல போயி வேல செய்றது கஷ்டதா எல்லாமே கஷ்டம்தா என்ன பண்றதுக்கு பட் ஆபீஸ் போறவங்க அவுங்களுக்கும் இந்த வேலையும் செய்யிணு ஆபீஸ்ல போய் பாக்கணு
அவங்களுக்கு இன்னு கஷ் கஷ்டமா இருக்கும்
ரொம்ப கஷ்டமா தா இருக்கும் ரெண்டுவே இதுமே பாக்கணும் இல்ல
நீங்க சொல்ற மாதிரில்லா உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்ல எனக்கு புல்லா பாத்திங்கனா நா புல்டே ரெஸ்ட்டுதா எந்திரிப்ப சாப்புடுவே போன் பாப்பே திருப்பி சாப்புடுவே தூங்குவ எந்திரிப்பே அதே வேலதான்
அது ஓகே இப்போ வந்து இது என்ன சொல்றதுக்கு மேரேஜிக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா இருக்கலா எல்லாருமே அப்டிதா நானும் அப்டிதான்ப்பா நான் நல்லா தூங்குவேன்பா நீ சொன்ன மாதிரி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் மார்னிங் எந்தி ரிக்கவே மாட்டேன் நல்லா தூங்குவே நானும் நைட் நல்லா டீவி பாப்பன் அப்புறோ வந்து நா வெளியே எங்கயு மோஸ்ட்லி போமாட்டன் வீட்டுக்குள்ளே அதா வந்து அந்த டீவி பாப்பன் நல்லா படோ இதெல்லா பாத்துட்டேயிருப்பே ஆனா இப்பவும் சுத்தோ தூங்குறதுக்கு டைம் இல்ல டிவி பாக்கறது டைம் இல்ல எ எதுமே இல்ல எல்லாமே ஸ்கிப்பாயிடுச்சினு வச்சிகோயே
இப்ப எல்லா வேல வேலனே இருக்கீங்க
ஆமா ஆமா அந்த டைம்ல வந்து நம்ம எதாவது பண்ணலாமே இந்த வேல இருக்கு மண்டைல ஓடிட்டே இருக்கும் நைட் ஆனாலே வந்து கால என்ன டிஃபன் பண்ணனு என்ன லஞ்ச் வைக்கணு அந்த மைண்ட் ரொட்டின் ஓடிட்டு இருக்கோ அப்புறோ இங்க போனு கடைக்கு போய் பொருள் வாங்கணு அது வாங்கணு இது இது வாங்கணு அந்த அதா அந்த ரொட்டின் அப்டே பிரெயினு அப்டேயே அதேதா ஃபுல்லா திங்கிங்கா இருக்கும்
யோசிச்சிட்டே இருக்கறது இவ எப்படா இந்த வேலை அடுத்த வேலை இது முடிச்சா அது பண்ணணு அத முடிச்சா அத பண்ணணு
ஆமா ஆமா இல்ல அப்டே ஓடிட்டே இருக்கோ அந்த பிரெயின் அந்த திங்கிங் ஆயிரும் ஆனா வந்து என்ன சொல்றதுக்கு இது வந்து பிஸி அப்டே ஓடிட்டே இருக்கும் அப்புறோ பசங்க வந்ததுக்கு அப்புறோ அவங்களோட அந்த இது அப்புறோ அவுங்கள டேக் கேர் பண்ணிக்கனு அவுங்கள பாத்துக்கணும் அதா மார்னிங் நா எ எந்திச்சில இருந்து நைட்டு தூங்கற வரைக்கும் இதேதா திருப்பி அதே ரொட்டீன்தான கண்டினியூ ஆயிட்டேயிருக்கோ நமக்
ஆமா
ஆனா எவ்ளோ தூரம் என்ஜாய் பண்ணுமோ அவ்ளோ தூரம் என்ஜாய் பண்ணிக்கணும் பேச்சலர் லைஃப அதான்
ஐயே எங்க அம்மாவும் அதான் சொல்லுவாங்க இப்ப இருக்கிறத வந்து நல்லா என்ஜாய் பண்ணு போக போக யாருக்கு தெரியும் யாருக்கு என்ன கடைக்கும்
கண்டிப்பாப்பா அது வந்து நம்ம கையில எதுமே இல்லை நான் சொன்னேல்ல நம் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எனக்குெல்லாம் ஃபஸ்ட்டு டெலிவரியே அதா கன்சிவ் ஆன போது கூட ரொம்ப பரவாயில்ல நல்லா தூங்கி தூங்கியே எஞ்ச்சிட்டு இருந்தேன் தெரியாது இல்ல நல்லா தூங்குவோம் நம்ம ரெஸ்ட்டு எடுப்போம் சரி வ இதுவா இருக்குன்னு சொல்ட்டு எல்லாம் நல்லா ஒக் ஒக்காந்த வச்சு நல்லா இது இது சாப்டு அது சாப்டு டைம் டைம் எல்லா தந்து எல்லா இது பண்ணிட்ருப்பாங்க அப்றோ டெலிவரி காணதுலந்து ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட்டு கொழந்த பொறந்த அன்னக்கி நைட்லந்து ஆரம்பிச்சதா தூக்கொ போனது தா இப்ப வரைக்கு சரியாவே இல்ல
க்கு மேல அவங்க வளந்து அவங்க வே ஆலல் செய்ற வரைக்கு நம்ளுக்கு வே அவுங்க கல்யாணம்
ஆமாடா அது கண்டிப்பா அது வந்து என்ன இ னி இன்னி சொல்ற இனி வந்து இனிமேல் தா நம்ம இன்னி கொஞ்ச கூட கேர் எடுத்துக்கணு சின்ன கொழந்த கூட என்ன தெரியிமா அத ஃபீட் பண்ணா அது தூங்கிருன் வச்சுக்கோ தூங்கிட்டேதா இருக்கு எதாது டைம் டைம் குடுத்தா சாப்புட அப்டியெ தூங்கணுச்ச இ னி வந்து அ து‌ எ பையன பயங்கர சுட்டி கொஞ்சொ இது பண்ணா அங்க ஏறிடுவா இங்க எறங்கிடுவா ஓடுவா இது பண்ணா கீழ விழுந்து அடிபட்டுச்சுனா என்ன பண்றதுக்கு அத வர க கான் அப்டே
ஆமா அவங்க வெளையாட்றது அதெல்லா பாத்துட்டே இருக்கணு எங்யோ போய் விழுந்துட்டாங்கனா அவுங்கள்க்கு படி அவுங்கள படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய இது
கண்டிப்பா எ பொண்ணு படிச்சிருவா ஆனா பைய கொஞ்ச படிப்புல இது தா அவ பக்கத்துலே உக்கார்ணு அத சொல்லிக் குடுக்கணு அப்பற அவ அத இது பண்லன்னா அது வேற இப்ப உள்ள பசங்கல்லா வந்துல்ல முன்னாடில்லா வந்து எங்க அம்மால்லா வந்து நல்லா போட்டு அடிப்பாங்க ஒரு ஆன்சர்ஸ படிச்சு சொல்ல இப்பல்லா வந்து நம்ம எதுவ்மே சொல்லவே முடில ஆ படிக்கல அவ்ளதா என்னால இவ்ளதா படிக்க முடியு இதுக்கு மேல என்ன ரொம்ப பிரஷர் பண்ண கூடாது அப்டின் சொல்லி நம்ள பிளாக்மெயில் பண்றாங்க
ஆமா நாமல்லா ஒரு சத்தம் போட்டாலே உக்காந்து படிக்க ஆரம்பிப்போ இப்பெல்லா அப்டி இல்ல எங்க எங்க வீட்லயே கொழந்தைங்க இருக்காங்ளா அவுங்கள நா சொல்லி தருவே எங்க அக்கா கொழந்தைங்கல்லா அவுங்களா சுத்தமா கேக்கவே மாட் டாங்ளா அவுங்களுக்கு ஒரு ஏ பி சி டி சொல்லி் குடுக்குறதுக்குள்ள நா மறந்துருவ அ ப்புடி இருக்கு
கண்டிப்பாப்பா அது முன்னாடில்லா உக்காந்து சொன்னா அந்த சவுண்டு ஒரு சவுண்டு் கொஞ்சொ வால்யூம் ரேஸ் பண்ணால பயந்து கிடுங்கி அப்டியே ஒக்காந்துருவாங்க ஐயோ எதா பண்ணிருவாங்க அடுச்சிருவாங்க அப்டி சொல்ல இப்பல்லா என்னா சவுண்டு போட் நம்ள விட டபுள் மடங்கு சவுண்டு அவுங்க போட்றாங்க போட்டு நம்ள
பொ நெறைய கொழந்தைங்ளுக் என்ன ஆயிடுச்சு னா என்ன ஒரு அடிதான அடிப்பாங்க அத அப்டியே விட்ருவாங்க ஒரு மாரி லத்தாஜிக்கா ஆயிட்டாங்க அவுங்க
கண்டிப்பா அதுதா நீங்க சொல்ற அதுதா எல்லாமே ஆமா மிஞ்சு மிஞ்சு போனான்னெ அடிப்பாங்க திட்டுவாங்க எல்லா ‌என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மேம் கிட்ட அவ்ளதான பாத்துக்கலா அப்டின் சொல்ட்டு அந்த ஒரு இதுதா இப்ப எல்லாருக்குமே
அந்த ஒரு பயமே இல்ல நம்மல்லா ஒரு கண்ணு கா ஒரு கண்ண அசச்சாலே நம்ம அம்மாப்பால்லா நம்ம அப்டி பயப்படுவோ ஐயோ இப்ப அடிப்பாங்களே திட்டுவாங்களே
ஆனா இப்ப வரைக்கு அந்த பயம் எனக்கு இருக்கு இப்ப கல்யாணோ ஆகி எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு இருந்தாலு எங்க அப்பா அம்மா அந்த ஒரு எங்க அப் பா ஏதாவது சவுண்ட் கொடுத்தாலு ஒரு தா அயோ அப்பா இப்டி பேசுவாறே சத்தம் போடுவாறே அந்த ஒரு ஃபியர் இருக்கு ஓகேவா ஏன்னா அது அப்டியே ஃபாலோ பண்ட்டு வந்தனால எத்தன வயசு ஆது நீ சொல்ல நா இ அப்பா இருக்குற வரைக்கு நல்ல நா எடுக்கதுக்கு அந்த ஃபியர் அப்படியேதா இருக்கு ஓகேவா
ஆமா நம்ம இன்னு பய ப்படுவோ இன்னு ஏதோ சொன்னா நம்ம கேட்போ கேட்காமல்ல நம்ம வளர்ந்தாலு நம்ம கேட்போ ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அந்த வயசுலயே கேக்கலன்னா நம்மறில வந்தா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க
அதுதான்ப்பா நினைக்கு போது அதா பயமா இருக்கு இவங்களலா எப்டி ப்ராடப் பண்ணி கொண்டு வர்றதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு
இப்ப இருக்கிற காலலா ஃபுல்லா மாறிடுச்சு நம்ம எல்லா சின்ன வயசு வீட்ல அவ்ளோ சந்தோஷமா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம எல்லா இருந்தோ இப்பெல்லா இவங்க வளரும்போதே எல்லா தெரியுது இவங்களுக்கு
ஆமாடா கண்டிப்பா இவங்களுக்கு நம்மள ஒரு ஓவர் நாலேஜ் ஆக்சுவலி சொல்லப்போன அதுதா உண்மை நம்மல்லா வந்து அந்தந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி மெச்சூரிட்டி தா இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு வயசுக்கு எப்டி இருக்குமோ ஒரு அஞ்சு வயசு இப்ப ஸ்கூல் எல்லா போகும் போது அப்பெல்லா நாலாம் கிளாஸ் நாலு வயசுனாதானே போடுவாங்க ஸ்கூலுக்கு நாலு அஞ்சு வயசுானா சேப்பாங்க அப்ப அதுக்கான இது இருந்துச்சு இப்ப எல்லா வந்து ரெண்டு ரெண்ட்ர வயசுலயே கொண்டு போய் விட்டுறாங்க ஸ்கூல்ல அப்ப என்னன்னா நா அந்த அஞ்சு வயசுக்கான மெச்சுரிட் ரெண்ட்ர வயசுலயே வந்தருது குழந்தைங்களுக்கு ரு நாலேஜு சரி எல்லாமே சரி அப்ப அவங்க வந்து என்ன ரொம்ப ஸ்பீடா இருக்கு இப்ப நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு நம்ம இது பண்றதா இருந்தா அவுங் வந்து அந்த அந்த அஞ்சு வயசு கொழந்தைக்கே வந்து ஒரு டென் டூ ஃபிப்டீன் இயர்ஸ்கான மெச்சூரிட்டி வந்துருது ஒ
கண்டிப்பா அவங்க வந்து நம்மல்லா ஒரு அஞ்சாறு வயசுக்கு இருக்கு போது நம்மளுக்கு ஹோம் ஒர்க்க அ ஆ இ அதெல்லா சொ ல்லி் கொடுக்கு போது நம்மளால டக்குன்னு படிக்க முடிஞ்சது ஏன்னா அது கரெக்டான வயசு இப்ப ரெண்ட்ர மூணு வயசு குழந்தைங்களுக்கு அடிச்சு படிங்க படிங்கன்னு சொன்னா அவுங்க எப்பல்லா படிப்பாங்க
அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஆயிடுதா அந்த பியர்னாலே வந்தன தெரியுமா அந்த எஜகேஷன் மேலே ஒரு வெறுப்பு வந்துருது அவங்களுக்கு
எல்லாரு என்ன நினைப்பாங்கன்னா என்ன இப்ப ஸ்கூல் முடிச்சோமா அவ்வளோதா டக்கு டக்குன்னு முடிச்சோமா அவ்வளோதா வருன்னு இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் தா இத கத்துக்கலாம்னு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து கத்துக்க மாட்டாங்க
ஆமா ஏன்னா அது வந்து ப்ரஷர்னால அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அந்த வந்து இது நமக்கு அந்த ஆ ஆ ஃபார்ம் வந்து கெடையாது அவங்களுக்கு அவங்களுக்குல்ல என் பொண்ணு கூட அப்டிதா நல்லா படிப்பா பட் என்னன்னா அவளே ஃபிக்ஸ் பண்ணிக்கரா என்க்கி இவ்ளோ படிச்சா போது போது இது தெரி
அதா இவ்வளோ மார்க் வாங்கனா போது அப்டி நம்ம எல்லா ஆர்வமா இருபோ செ இப்ப நம்ம செகண்ட் ஸாண்டர்ட்ல இருந்து தே ஃபோர்த்துெகெல்லா போனனா ஐயோ இப்ப நம்மளுக்குல்லா பெண்ல எழுத சொல்லி கொடுப்பாங்க ஐயோ பெரிய கிளாஸு போறமே வளர்ந்துட்டோ நம்ம ஒரு ஆர்வத்தோட இருந்தோ அவங்களுக்குெல்லா அப்டி ஒண்ணுமே இல்ல
ஆமாடா இப்ப அந்த மாரி ஆயிப்போச் என்னப்
ஏதோ போற போக் குல போற மாரி இருக்காங்க அவங்க
ஆமாடா கண்டிப்பா அப்டிதா இருக்காங்க எல்லாருமே
சரி நா ஒங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் திருப்பி கூப்ட்டே எ ஃப்ரெண்ட் ஒருத்தி போன் பண்றா
ஓகேடா ஓகே ஓகே செரிப்பா பாரு ஓகே